ப்பா
எப்டிப்பா இருக்கிங்க
ஆ நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லா இருக்கிங்கப்பா நல்லா ருக்கேப்பா நீங்க
ஆ நானு நல்லாருக்கே ஆ எல்லாரு நல்லாருக் க்காங்க இப்பதா சம்மர் லீவு முடிய போது கொஞ்சோ அதனால சந்தோஷமாருக்கே பசங்களா இனி ஸ்கூல் போயிருவாங்ளே அப்டின்ட்டு
பரவாலப்பா நீங்களாவ்து இப்டி சொல்றிங்ளே நெறய பேரண்ட்ஸ் பாத்திங்க வச்சிக்வாங்ள பசங்க வீட்ல இருந்த வச்சுக்வாங்க ல்ல எதுக்கு ம் எனா வே உ ஜாபுக்கு போற பேரண்ட்ஸ்க் வந்து பசங்க வீட்ல இர்ந்தாலே ஒரே இதுவா இருக்கும் எங்க விட்டுட் போறது இன்னா ஏதுன்னின்னிட்டு இப்ப நா எதுக்கு உங்ளுக்கு ஃபோன் பண் என்னப்பா யாராவ்து மேக்கப் பண்றவங்க ஆளுங்க எதாவ்த் தெரியுமாப்பா உங்களுக்கு எதாவ்து நம்பர் இர்ந்தா ஷேர் பண்ணுங் ங்கப்பா நீங்க அப்றோ வந்து எனக் வந்து என் என்னுடைய ரிலேஷனுக்கு வந்து ஒருத்தவ்ங்ளுக்கு வந்து மேரேஜ் அதனால தா செரிண்ணிட் தா உங்ளுக்கு நல்லா தெரியும்ல எங்கெங்க எப்டி உங்களுக் தெரியும்னிட்டு தா உங்களுக்கு நா ஃபோன் பண்ணம்பா
ஆ கண்டிப்பா சொல்றோபா எனா எங் ஏரியால கூட பாத்திங்கன்னா பார்லர் வச்சிருக்கவங்கதா ஆனா நல்லா ப்ரரைடல் மேக்கப் இந்த மாற்ல்லா போடுவாங்க மேரேஜா இல்ல மேரேஜ் ஃபங்க்ஷன் போறதுக்காகவா
மேரேஜ்ப் பா மேரேஜிதான்ப்பா ஏனா மேரேஜி நீங்க சொல்றது கரெக்ட்டு தா பா மேரேஜ் ஃபங்ஷன் போறதுக்கூ அவ்ங்க ஒரு மாத்ரி ட்ரேஸ்ஸிங்ன் மேரேஜுக்கு தா கேக்ற பொண்ணு க்கு தா பண்ணனு அதனால வந்து எது கொஞ்சோ சீப் அண்ட் பெஸ்ட்டா ருக்குமோனிட்டுதா உங்க சைடு எதாவ்து தெரிஞ்சா கொஞ்ச சொல்லுவிங்கனிடு தா நா உங்ளுக் ஃபோன் பண்ண இப்ப பாத்தா மேக்கப் பண்றத்ல பாத்தா
ப்ளாக்கா ருக்காங்க அவ்ளோ பிளாக்கா ஆனா அவ்ளோ ஃபவுண்டேஷன் அவ்ளோ இது அதெல்லாம் போட்டுட்டு அப்டே எ ஃபேஸ் பாத்தா அவ்ளோ லுக்கா அவ்ளோ க்ளோ அவ்ளோ க்ளாஸியா அவ்ளோ நல்லா ருக்கு அவ்ங்க ஃபேஸ் எல்லா பாக்கற்துக்கு அவ்ளோ எவ்ளோ நுட்பமா பண்ண முடிஞ் கியமா அந்த மாதிரி நுட்பமா பண்றாங்க லைனர் மஸ்க்காரா அதெல்லாம் பாத்தா அவுங்ள அட்ச்சிக்கவே முடியாது அது மாதிரி வே ணும்ப்பா நல்லா பண்ணா கூடோ என்ன சொல்றது அந்த யூனிக்கா பண்ற மாதிரி இருக்கணு
கண்டிப்பா அந்த மாரி பண்றவங்க நறைய பேர் இருக்காங்க மெய்னா இந்த டவுன் சைட்ல பார்லர் வெச்சிருக்கவுங்க பாத்திங்கன்னா அந்த மாரி கொஞ்சோ நல்ல க்ராண் லு க்லியே பண்ணுவாங்க அந்த மாரி பக்கோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சும்மாவே போறிங்கன்னாலு ஃபோன் ல்ல நம்ப சேச் பண்ணுவோ ஃப்ரண்ட்ஸு கிட்ட கேப்போ அந்த மார் ரிவ்யூ வெச்சு கொஞ்சோ டவுன்ல இருக்கறதா சூஸ் பண்ணுங்க சிலவுங்க வந்து கொஞ்சோ அவுட்ரு எடத்துல கூட சொல்லுவாங்கில்லயா அவுட்ரலன்னா அங்க பார்லரே பெருசா ஓடுமான் சொல்ல முடியாது ஆனா ரெகுலரா இந்த ஃபேஷி யல் பண்றவங்ளுக் காக அந்த பார்லர் நல்லபடியா ரன் ஆகு மத்தபடி இந்த ப்ரெய்ல் ப்ரெய்டல் மேக்கப்பு இந்த மாரியான இதெல்லா ஆட்ரஸ் எல்லா எடுத்து அவுங்க ரேராதா பண்ணுவாங்க அப்டி இருக்கும் போது அவுங்ககிட்ட ஒர் ரெகுலரான பேஷியல் இந்த மாரி முகத்தோட கே ரிங்க் நம்ம போனம்னா தெரியாது ஆனா பெரிய அளவுல நம்ம செலவு பண்ணி பண்றப்போ ரொம்ப லுக் வேணு இல்லியா அதுனால அ டவுன் பக்கத்துல அந்த மாரி எல்லா ட்ரை பண்ணா நல்லா இருக்கு‌ மெயினா இந்த மால்லி எல்லாங் கூட இந்தம் மாரி மேக்கப் ஆர்டிஸ்ட்லா நறைய பேரு அவுங்ளோட பார் லர் வெச்சிருப்பாங்க அவுங்க கிட்ட கேட்ட இன்னுமே கொஞ்சோ அக்யூரசி நறையருக்கு என்ன ப நா கூட ஷாட்ஸ்ல எல்லாம் பாக்கறே அவுங்க மூக்கோட ஷேப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இதுலயே மேக்கப் அந்த பவுட்ரு ஃபவுண்டேஷன் கிரீம் இதுல எல்லாம் போட்ற திலியே அட்ஜஸ்ட் ஆயி மூக்கோட ஷேப்பு கன்னத்தோட ஷேப் எல்லாமே மாறுது நீங்க அத க வன்ச்சிருக்கீங்ளா
ஆமாப்பா ரொம்பப்பா கண்ணெல்லாம் பாத்தீங்ன்னா அவ்ளோ தனியா யூனிக்கா தெரிதுப்பா எனக்கு அதுதா பா க்க பாக்க ஆசையாருக்கு அதே மாதிரி மூக்கு பாத்தா அவ்ளோ குவ்சா அந்த சப்பிய பாத்தீங்க வெச்சுக்கோங்ளே அவ்ளோ ஷைனிங்கா அவ்ளோ அவ்ளோ இதுவா எடுத்துட் வராங்க அது எப்பிடின் தெரில பட் என்னன்னா அந்த க கண்ணு பாத்தது கரெக்டா அந்த எப்பிடி அவுங்க ஃபேஸ் கட்டுக்கு எப்பிடி அந்த கண்ணு வெச் ச நல்லாருக்கு அந்த டிராயிங் வந்து கரெக்ட்டா பர்ஃபெக்ட்டா இருக்கு அதே மாதிரி அந்த மூக்குக் பாத்தீங்ன் வெச்சுக்கோங்ளே அப்டே ஷா ர்பா அப்டியே அவ்ளோ ஷார்ப்னஸ் குடுத்து அவ்ளோ இதுவா அது அதுக்குன் தனியா இது பண்றாங்ளான் தெரில அந்த கிரீமு அந்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டே செரியா ப பண்றாங்களானு தெரில அந்த சப்பில பாத்தீங்க வெச்சுக்கோங்ளே அவ்ளோ குளோ அவ்ளோ அப்டே சிரிச்சா வெச்சுக்கோங்ளோ அவ்ளோ நல்லாருக்கற மாதிரி அது மாதி ரில்லா ஃபங்க்ஷனுக் போம் போதுன்னா நெறிய பாப்பே அவுங்க இந்த மாதிரி இந்த ஃபேஸுக்கு இது மாதிரி பண்றதுக்கே அவ்ளோ குடுத்து இப்டி பண்றாங்களானிட்டு நெனச்சே ஆனா அவுங்க காசு போனா கூட அந்த யூனிக்கா அழகா எல்லாருமேதா அங்க போறவங்குளும் பண்றாங்க மேக்கப்பு இருக்கறவங்குளு எல்லாருமே பண்ணா கூட அந்த பொண்ணுதான்றது வந்து தனியா யூனிக்கா தெரிரம்பும்போது அதுக்கு வந்து சரியான அ ம் ஸ்பெஷல் தானப்பா அது அது ரொம்ப ஸ்பெஷல் தான அவுங்களே வந்து மத்தவங்களுக்லா ப்ப வந்து பொண்ணுணா பொண்ணு வீட்டு பக்கோ யார் யாரு இருக்காங்ளோ அவுங்களுக்லாம் பண்ணோண்ணிட்டுதா பேசுவோ ஜென்ரலாவே இது ஹேர்ஸ்டைல் அவளுக்கு அது போட்டே எனக்கு இப்டி பண்ணுங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன் நம்ம பே சி கொஞ்சோ இது பண்ணிப்போல்ல அப்பிடி இருந்தா கூட இவுங்களுக்கெல்லா பணணத அந்த பொண்ணுக்கன்றது வந்து அவ் ள இம்பாட்டன்ஸு ஆனா நீங்க என்னனு அப்டே தனித்தனியா தெரியு அந்த கண்ணோட வ இது மூக்கு இது அந்த அப்டி சிரிச்சா நல்லாருக்கு இப்பிடி அந்த ஃபோட்டோஸ்ல்லா அல்லாம்ப புடிக்கம் போம்போது ல்லா தன்த்தனியா இது பண்ணம் போது அவுங்களே ஃபோட்டோ எடுக்கறவங்ளே பாப்பாங்கோ அவுங்களுக்கே மே மேக்கப் பண்ணவங்களே பாத்தா நம்ம பேஸ் இவ்வளவு இதுவா இருக்கான்ன்ற மாதிரி எடுத்துட்டு வர்றதுல அந்த மேக்கப்பு குடுத்தே ஆகணும்ப்பா உங்களுக்கு கிரேடு
கண்டிப்பா இந்த மேக்கப் வந்துட்டு பிரரைடலுக்கு மட்டும் இல்ல பிரைடல்னா அந்த முகம் வந்து ரொம்ப தனியா ஏன்னா அத்தனை ஜுவல்ஸ் போட்ருப்பாங்க இல்ல என்ன சேட்டு எல்லாமே போடுறப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான லுக்ல இருக்கும் இதுவே நீங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றதுக்காக போறீங்க உங்க பேஸ் வந்து நல்லா கிளாரிட்டியா லுக்கா தெரியணு பேஸ்ல வந்து சேஞ்சஸ் பெருசா இருக்க கூடாது கண்ணு மட்டும் கொஞ்சம் பிரரைட்டா தெரி தெரிற மாதிரி வேணும் ஆனா அது மேக்கப் போட்ட மாதிரி தெரியக்கூடாது அந்த அளவுக்கு உங்க ஸ்கின்னோட கலர் அளவுக்கு கூட அவங்களால டச் அப் பண்ணி கொண்டு வர முடியும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் ஹவர்ஸ் கூட அந்த மேக்கப் கலையாது அளவுக்கு எவ்வளவு வேர்த்தாலும் கூட அந்த மேக்கப் கழஞ்சி போகாத அளவுக்கு நீட்டா இருக்கிறது கூட பண்ணி கொடுக்குறாங்க இப்பல்லா நறைய பேர் கூட பாருங்களேன் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் முதல்ல பேஷியல் பண்ணி வச்சு பாங்க என்னோட சிஸ்டர்ஸ் ல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டென் ஃபிப்ட்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி டி ஆ கல்யாணம் நாளைக்கு இல்ல எதாச்சும் ஃபங்ஷன் வீட்டு பங்க்ஷன் அப்டின்னா ஒரு டூ டேஸ் முன்னாடியே நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ணி ஒரு சின்ன குளோவிங்கா வருவாங்க ஆனா இப்பல்லாம் பாத்தீங்கன்னா அதே இவங்க வந்துட்டு நல்ல ஏஜ்டு ஆனாலும் கூட அந்த ஃபங்ஷன்க்கு எந்த மாரியான ஒரு வேரிங்ஸ் போட்ணும் எந்த மாதிரியான ஜுவல்ஸ் போட்ணும் இந்த சேரி தான் அப்டின்னா இதுக்கு எந்த ஜுவெல் போட்டா ரொம்ப லுக்கா தெரிவோம் அப்டின்றதெல்லா அங்க ஃபேஷியல் பண்ற எடத்துலயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டு அந்த மாரி லுக்ல தான் வராங்க அப்போ ஃபங்ஷன் நம்ம வீட்டோதா இருந்தாலும் கூட அந்த மேக்கப் பண்ணிட்டு வர்ர வங்க ரொம்ப குளோவிங்கா அவங்க ஸ்பெஷலா தெரியுறாங்க நம்ம ஃபங்ஷன்ல
ஆமாப்பா நெறைய பேர் பாத்தீங்ன்னா அப்டித்தான்ப்பா இருக்கும் நம்ம ஃபங்ஷன்ல பாத்தா நம்மதான் ஆனா இப்ப வந் ந்து நெறைய இப்போ இப்போ இப்ப இந்த ஜென்ரேஷன் வந்து நெறைய பேர் வந்து அதுக்கு இம்பாட்டன்ஸ் தராங்க ஃபேஸ் நல்ல குளோவா வெச்சிக்கணு அப்றோம் வந்து இதுக்கு இது இது ன்னிட்டு் ஃபர்ஸ்ட் ச்செல்லாம் அப்டி இல்லப்பா நீங்க சொன்ன மாதி நெறைய பேர் இப்ப கூட ரெகுலரா நெறைய பேர் போய் ஃபேஷியல் அ ஜென்ரலா பண் ன்ற மாதிரி பண்றாங்க இருந்தாலும் இந்த மேரேஜுக்குன்னு பாத்தா ஒய்ன் ஃபேஷியல் ன்றாங்க எதேதோ புது துசு ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் எனக்கு தெரிஞ்சி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரூ ஃப்ரூட் ஃபேஷியலும் ஹெர்பல் ஃபேஷியலும் தான் இருந்துச்சு இப்ப பாத்தா எததோ ஒய்னனன்றாங்க கோல்டன் ஃபேஷியலன்றாங்க நெறைய ஃபேஷியல் வெரைட்டிஸ் லாம் வந்திருக்கு அதுல்லாம் பண்ணா ஃபேஸ் இப்படி இருக்கும் உங்கள்து வந்து ஆயில் இதுவா இருக்கா ஆயில்து வேண்டாண்டு ஆயில் ஸ்கின்னா இருந்துச்சுன்னா இந்த ஃபேஷியல் வேணா அந்த ஃபேஷ் ஷியல் பண்ணுங்க டீடன் பண்றாங்க நெறயா இருக்குப்பா எவ்ளவோ இருக்கு இந்த மேக்கப் இத துல ஆனா அது ஒரு கலைன்னே சொல்லா பட்ச்சிக்கினே ருக்லாம் ன்ற மாதிரி இருக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு வரைக்கு அது பார்ட்டிக்க போயினே இருக்கு தவுர ஹேர்ஸ்டைல் வச்சுக்கோங்கள இந்த ஃபேஸ்க்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் போட்டாதான் நல்லாருக்கு இல்ல லூஸ் ஏர் குடுத்தாதான் நல்லாருக்கு இல் ல்னா ஒவ்வொருத்தர்க்கு ஆ இதுல பாத்தீங்க வச்சுக்கோங்களன் ஃபுல் ஃப்ராக்லாம் போட்ற மாதிரி இருந்தா கொண்ட போட்டா நல்லா இருக்குனு அன்னிட்டு அவங்கவுங்க ஃபேசுக்கு தகுந்த லுக்கு குடுக்குறாங்க அதே மாதிரி மார்னிங் பாருங்களன் கல்யாண முகூர்த்தம்ன்னம்பும் போது அந்த ஜடக்கு இது பண்ணி ட்ரெடிஷ்னலாவே ஆனா அதுலியும் எவ்ளோ நல்லா மேக்கப் பண்ணிக்கிற அந்த டெம்பூ செட்டனன்றாங் க அதெல்லாம் போடம் போம்போது வுன்னு உன்னும் லுக்கதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப ஆனா இது வரைக்கும் பாத்தா இதுல வந்து கடலேஸ் சொல்லா எவ்ளோ வேணாலு படிச்சிக்கினே இருக்கலா இதுக்குப்பு இது இது முடிச்சோமா இது இதுன்னு நெக்ஸ்ட் டு எதுப் பண்லாம் எதுப் பண்லாம் அன்ற மாதிரி தனியாவே மார்னிங்கு நைட்டு பாத்த பொண்ணு பாத்தா காலேல அப்டியே வந்து முகூர்த்தத்துக்கு பாத்தா அப்டியே டோட்டல் சேஞ்சா ருப் ப்பா ஹேர் ஸ்டைல்ல இருந்து அப்புறம் வந்து அவுங்க அந்த டெம்பூ செட் போட்டுட்டு அப்டியே ஹோம்லி லுக்கு அந்த இது எல்லாமே ஆனா நைட்டு பாத்தா வச்சுக்கோங்ளே அப்டியே அந்த வெ அந்த மேட ந்து அ மேடையில வந்து ரிசப்ஷனுக்குன்னு இருக்குற மாதிரி அவ எப் பிடி இருக்கணுமோ அப்பிடி இருக்கு
ம் கண்டிப்பா இப்ப ஏன்னா இப்ப வந்துட்டு ஒவ்வொரு டெக்னாலஜியு வளரும் போது து அதுக்கேத்த மாரி எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வளந்துகிட்டேதா இருக்கு அ எல்லாமேன்றத விட மெய்னா இந்த மாரி ரொம்ப நம்மளுக்கு இம்பாட்டனா தேவப்பட்றது எல்லாமே ரொம்ப நம்ம எதிர்பாக்காத அளவுக்கு வளந்துருச்சு அப்டின்னே சொல்லா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க பாத்தியா அந்த கொண்ட போட்றது அதல்லா ஒரு காலத்துல வந்து வய்சானவங்க போ போட்றது வய்சான பாட்டிகளோ இல்லீன்னா வீட்ல இருக்க நம்ம அம்மா எல்லா டெய்லியுமே அததா போட்டுட்ருப்பாங்க ஒரு ஃபங்ஷன் டைம்ல தா நீட்டா தலையே சீவி வச்சிருப்பாங்க அப்டி இருந்துச்சு ஆனா அந்த மாரி இருந்த ட்ரெண்ட மாத்தி விட்டு நம்ம போட்டுட்டு போற கொ கொண்டயவே வந்துட்டு மெஷி பன்னு அப்டின் சொல்லி அ கசகசன்ருந்தாலு அந் ந்த ஒரு ஹேர் ஸ்டைல கூட ஒரு ஸ்டெய்ல்ன்ற மாரி மாத்தி கொண்டு வந்துருக்காங்க வொர்க்குக்கு போற மாரி இருந்துச்சுன்னா அந்த மாரியான பண் ஹேர் ஸ்டைலு ஒர்க்போல பங்ஷன் அட்டன்ட் பண்றோ அப்டின்னா பூவோட சேத்து வக்கிற மாதிரி அந்த ஹேர் ஸ்டைலு அப்ப அந்த கொண்டேன்ற ஒரு ட்ரெண்டே வந்துட்டு பாட்டிகளோடது அப்டின்றதல்லா போய் பேத்திக வரைக்கு கொழந்தைக வரைக்கு போட்ற ஒரு ஹேர் ஸ்டைல்லா கொண்டு வந்துட்டாங்கன்னா பாருங்ளே
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தீங்க வச்சிகோங்களே சூப்பரா இருக்கு எல்லாருமே மாத்திட்டாங்க இப்ப பாத்தீங் க வச்சுகங்ளே இந்த ஆர்டிபீஷியல் பிளார்ஸ் கூட பாத்தீங்கன்னா ப்ள பூ கூட பாருங்களே ஆர்டிபீஸியல்லா பண்ணிட்றாங்க முதல் ல பூ வச்சாதா வெயிட்டா இருக்கு அதல்லா வேண்டா ன்றாங்க அதுலயே இப்ப நெறைய அந்த நைட்டு வந்து அந்த ஜட போட மோம்போது அது வேற வேற வித்தியாச வித்தியாசம்மா இருக்கா அந்த இதெல்லா ஆனா சூப்பராருக்கு வெச்சன்னு வெச்சுக்கோங்ல வெயிட் லெஸ்சாவு இருக்கு யூஸ் பண்றதுக்கு நல் லாவு இருக்கு அதுவு வந்து வாடவு மாட்டேந்து அவள பாக்கவு அழகாருக்கு போட்டோஸ்லல்லா கூட அவ்ளோ நல்லா விழ்து சரிப்பா உங்களுக்கு வந்து யாராவ்து இருந்திங் இருந்தாங்கன்னா எனக் கொஞ்சோ மெசேஜ் பண்ணுங்க ஆ அவங்க நம்பர்ஸ் கொஞ்சோ அனுப்பி விடுங்கப்பா எனக்கு அந்த மேரேஜ்கு நான் பாக்கணு அண்ணிட்டுப்பா ரொம்ப நன்றிப்பா பாய்ப்பா